இக்குது
ஹலோ ம் என்னாச்சு இவ்ள நேர ஃபோன் பண்ண
தெரில காலே போல ஆ சாப்ட்டேன் சாப்ட்டேன்
என்னா சாப்டீங்க
சாப்ட்ட
நேத்து வந்து ஒரு ஏர்பாட்ஸ் ஒண்ணு ஆர்டர் போட்டுருந்தேன் அது வந்து இன்னைக்கு வந்துச்சு ஏர் பாட்ஸ் அங்க கோபோல்ட் டோட ஒரு கார் மாறி ஒரு ஏர் பாட்ஸ்
ஆ பாத்துருக்கேன் நானு பாத்துருக்கேன்
அது அது வந்துச்சு
ம்
இப்ப நீ பாத்தா அத சவுண்ட் குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்ன ஒருத்தனுக்கு வாங்கி கொடுத்தேன்
உ
ஏன் சவுண்டு குவாலிட்டி கம்மியா இருக்கே அப்படின்னா நல்ல வேல நா ரீப்ளேஸ்மென்ட்லா இருக்கான்னு பாத்துட்டுதான் போட்டேன் நானு அப்பி ரீப்ளேஸ்மென்ட் பண்றே ரீப்ளேஸு ஆகல அப்பறமா நைட் ஆயிடுச்சு நா பண்ணபோது மணி ஒரு ஒன்னு இருக்குன்னு நெனைக்றேன்
எதுனால ஆகல ரீப்ளேஸ்மெண்ட்டு
இல்ல இல்ல அது நான் ரீப்ளேஸ் என்ன என்ன ப்ராப்ளம் எல்லாமே கேட்டிச்சு எல்லாமே நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரன் அப்படின்ட்டு ஒரு மாறி வீடியோ மாறி வந்துச்சு நான் சொல்ற மாறி பண்ணுங்க அப்படின்னு வீடியோ வந்துச்சு
பாட்டுக்கு பாட்டு கிட்ட பேசுற மாதிரியா இல்ல ஹியூமன் பேசுனாங்களா
ஸ்டார்டிங்ல பாட்டு கிட்ட பேசுறா மாறிதான்
ம்
அதுக்கப்புறம் சரி இ இல் வேணாம் அப்படின்ட்டு நான் வந்து கஸ்டமர் கேருக்கு மெசேஜ் பண்ணேன் அப்புறம் நைட் ஆயிடுச்சு ஃபோன் பண்ண முடியாது அதே பண்ணாலும் ஆமா அப்படியே பண்ணாலும் ஹிந்தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் இருக்கு தமிழ் இல்ல
ஆமா தமிழ் வந்து முக்காவாசி இருக்காது அந்த கொஞ்சோ பெரிய பெரிய பிராண்ட்க்குல்லாம் இல்லனா சில பிள்ப்காட் சைட்லருந்தே தமிழ்ல வந்து அவ்ளோ ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அந்த ஆப் சைட்ல இருந்து
ம் எனக்கு தெரிஞ்சி நைட் டைம்ன்றனால ஆ அந்த ரெண்டுல்ல தமிழ் இல்லனு நெனைக்கிறேன் பகல் டைம்ல எல்லாம் இருக்கும்ல்ல
இல்ல மோஸ் அதான் அந்த ஆப்ல வந்து தமிழ்ல இருக்கவே மாட்டது கஸ்டமர் கேர்ன்றதே அவங்க பேசுற ஒண்ணு கால் பண்ணா வேற எதுனா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல பேசுறாங்க இந்த மாறி கன்வொர்ட் பண்ணறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா அதுக்கே வந்து ரொம்ப நேரம் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்குமே டைம் கேக்குறாங்க ச்
அது அப்புறம் சரி நான் பாத்தேன் அப்புறம் மெசேஜ் பண்ற ஆப்ஷன் இருந்திச்சு ஏஜென்ட்டு கிட்ட மெசேஜ் பண்ற மாரி
ஆவ் அந்த ட்ர அந்த ஏர்ப்பாட்சோட எம்ப்ளாயிஸ் அந்த மாதிரியா அந் அந்த ஒரு ஸ் சோஸ்சா இல்லன்னா ஆப்போட ஆப்போட கஸ்டமர் கேரு
கேரு ம் ஏஜென்ட்டு அவுங்க அதுக்கு பண்ண
ஓகே
அவுங்களுக் நா மெசேஜ் பண்ண இந்த மாரி சொன்ன அப்டீங்ளா ஃபஸ்ட்டுஸ் என்னா சொல்லிட்டாங்க இல்ல இ இதல்லா ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ண முடியாது அதுக்கான எலிஜிபிள்லா இல்ல
ஓ
நா சொன்ன இல்லையே நா பாத்திருக்க ந நா நா பாத்துட்டுதா நா ஆர்டரு போட்ட அப்டின்னு சொன்ன ஓ அப்போ ரெண்டு நிம்ஷோ வெயிட் பண்ணுங்க அப்டின்னாங்க அ பா த்துரு வந்தாங்க ஓகே உங்கலால எனக்கு உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியு அப்டின் சொன்னாங்க சேரி ஓகே நீங்க ரீப்லேஸ் பண்ணுங்க அப்டினு சொன்னாங்
அவுங்க அப்ப வந்து கன்ஃபாம் பண்ணிக்கிறாங்க இந்த மாரி அப்டி சொன்னோனே ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்லாம் அப்டி ஓகேன்டாங்கனா விட்றலா அதுக்கப்புறமு எதனா பேசுனாங்கன்னா மட்டு இது ஓகே பண்ணி க்லா அப்டினு நனைக்கிறாங்க போலரு
ம் அப்படியா கூட இருக்கலா
ம்
அதுக்கப்புறோ வந்து நா வந்து சேரி பண்ணுங்க அப்டின்ன சேரி நா பண்ற ஷுவர் அனுப்பிடாங்க ஓகே ஷுவர் அப்டின் சொன்ன சேரி ஓகே வெயிட் பண்ணுங்க அப்டின்னாங்க ஒரு நா ரொம்ப நேரோ வெயிட் பண்ண அவுங்க ரிப்ளேவே பண்ல அதுக்கப்புறோ ஓகே நா ஷுவர்ன்னு சொன்னதுக்கு அப்புறோ அவுங்க வந்து என்ன பண்டாங்க தேட்ரு உட்டு லெஃப்ட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறோ நா வந்து மெசேஜ் பண்ண இந்த மாரி எனக்கு அப்டேட்டு குடுங்க எனக்கு ஆப்ல காமிக்குமா ரீப்லேஸ் நா வந்து என்ன ஆச்சு நீங்க பண்ட்டீங்லா இல்லயா நீங்க எதுவுமே சொல்லாம போயிட்டீங்ளே அப்டின்ன அப்புறோ வேற ஒரு ஏஜென்ட்டு கனெக்ட் ஆனாங்க ஆ திரும்பி நா அவுங்களுக்கு எல்லாமே எக்ஸ் ப்ளைன் பண்ண இந்த மாரி முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு அவுரு மெசேஜ் பண்ண போயிட்டாருன்னு
ஏ இந்த மாரில்லா பண்ணினு இருக்காங்க ஒருத்தவுங் கிட்ட பேசுனா ஒருத்தவுங்களா பேசுனாதான அவுங் கரெக்டா தெரியு கிட்ட பத்து வாட்டி வந்து எக்ஸ்பிளைன் திருப்பி திருப்பி பண்ணிட்டுருக்க முடியுமா
அதா வெருப்பாயிடுச்சு அது
ம்
அப்புறோ வந்து நா இவருக்கு மெசேஜ் பண்ண இவுங்க சரி நா கிரேட் பண்ற நா உங்களுக்கு ரீப்லேஸ் கிரேட் கிரேட் பண்ற அப்டின்னா ஆ ஓகே சீக்கரோ பண்ணுங்க அப்டின் நா சொன்ன
தோ
ஆ சேரினுட்டு அவ அவன் பண்ட்டா அதுக்கப்புறோ நா வந்துட்டு மெசேஜ் பண்ற இந்த மாரி என் ஆர் சி பண்ணியா ச்சா ஆப்ல எனக்கு காமிக்குமா ஆ எனக்கு அப்டேட் லா வருமான் கேக்குற அவனு லெஃப்ட் ஆயிட்டா அவ அவ வேல முஞ்சிச்சுன்னு செரி என்ன இவனுங்க திரும்பியு திரும்பி திரும்பி இன்னொரு இன்னொரு மெசேஜ் போட்ட போட்டுட்டு போட்டுட்டு சும்மா நா வெ ளிய வந்து பாத்த சரி எதனா காம்கிதா அப்டினு பாத்தா செரி காம் அ காமிக்கிது ரிட்டன் கன்ஃபாம்டு
ஓஓஸ்
ஆ அதுக்கப்பறோ வந்து செரினா விட்ட மூணா தேதி கிட்ட பேஸ்ல கன்ஃபார் முடினு வந்துச்சு
அப்போ வந்து நம்மளால வந்து ரிட்டன் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுமே அவங்க மூலியமா மட்டுதா போட முடியுமா
ஆமா ஆமா அப்டிதா நனைக்கிறே அப்டிதா ஆய்டுச்சு நேத்து
ஒஹோ இன்னு இன்னூறு ஆப் கூட இருக்கு அந்த ஆப்பு வந்து இந்த மாரி எந்த பொர்ளுமே வாங்கவே முடியாது அந்த மாரி பண்ணுவாங்க ஏன்னா ரிட்டன் ரீப்ளேஸ்மெண்ட்னா வந்து ரொம்ப பண்ணுவாங்க நாங்களே ஒரு பொருள் வாங்கி ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டோ அதா இந்த மாரி பெரிய ஃர்னிச்சர் ஐட்டம்ஸ்லா எப்புமே இந்த மாரி ஆப்லல்லா வாங்கக் கூடாது ஃபர்னிச்சரு கேஜெட்ஸு அப்டி பண்ணாலு நல்லா பாத் த்துட்டு ரிட்டன் லீப்பு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குதான் பாத்துட்டு அதுக்கான ப்ருஃபோட தா பண்ணணுமே இல்லனா அத் தே ஏமாத்திட்டு போய்டுவாங்க
ஊ பல் நம்மளுக்கு தெரியவு நம்மளுக்கு இந்த மேரி மெசேஜ்லா பண்ணி நம்மளால ரிட்டன் போட முடித் பேட் இது தெரியாதவங்கன்னா என்ன பண்ணுவாங்க போட முட்ல அப்பண்ணா விட்டு என்னா பண்ணுவாங்க வேஸ்டாதான போம்
உம் அததா ஏமாத்திட்டு போய்டுவாங்கோ அவங்கலல்லா இந்த மாத்ரி நீங்க வந்து ஒரு நாள் யூஸ் பண்டீங்க இந்த மாரி இதுக் வாரண் பேய்யில்ல பேய் டுன்ஸ வுட்டு ஏ எதுமே இல்ல எது இல்ல
அத்தா தங்கள்ட்ட வெள வாங்கு பிக் ஃபோர்ஸ் கட்ட
புரியல
அதா நேத்து நைட்டே நா போட்டுட்டே சரி நா அதுக்கப்றோ எப்ப வருவ ஒன்பதா தேதில இருந்து பதிமூணா தேதிக்கு டேட் குத்தாங்க அதுக்குள்ள வந்துரு அப்டின்ட்டு
அதுக்குள்ளவர் ப்றமா இல்ல ஆ அதுக்கு மேல்யு ஆகுமா
இல்ல அதுக்குள்ளவே வந்துரு அதுவே மேக்சிமம் தா
இலன்னு
அதுக்கப்றோ இன்னிக்கி ஒர் டே கம்மி பண்ட்டு இன்னிக்கி ஒன் பன நா தேதிக்குள்ளவே வர சான்ஸ் இருக்கு அப்டின்னு இன்னிக்கி அப்டேட் வந்துச்சு எனக்
ஓ அதா வந்தா பொருள வந்து வாங்கிட்டு வேறவ் ஒடனே கையோடத் கையா குடுத்துட்டு தாண போவாங்க இல்லன்னா பெரு வாங்கிட்டு போய்ட்டு ரெண் நாள் களி ச்சி வரு மூன்னா கள்ச்சி வ அந்த மாரி இல்லன்னா
இல்லல்ல அப்படி இல்ல நம்ம கை மேல குடுத்து கை மேல வாங்கிக்கிற மாரி
ஓ சரி சரி உஉ அப்படிதா பண்ணுவாங்க எனா ரிட்டன்னால ரேஸ் லேஸ் வந் நனானா பஸ்ட்டு வந்து வாங்கிட்டு போய்டுவாங்க அதுக்கப்றோ அது ஒரு மூண் நாள்ல அஞ்சு நாள் கூட ஆவு திருப்பி வந்து குடுக்கலரிச் டெலிவரி பண்ற திக்கு இப்பன்ன பண்ணீட்றாங்கனா கரெக்ட் டா வந்து குடுத்துட்டு வாங்கிட்டு போய்ட்றாங்க அந்த மேரி இருன்தாதா கரக்டா இருக்கு இதுக்கு எத்தன் நாள் எடுத்துக்கிட்டான் நம்ளுக் வந்து தெரியாது அபி
அதா கரெக்ட் தா அதனாலதா சேரி நானு நல்ல வேல இன்னைக் போய்ட்டு அந்த கொடுத்தவுங்க கிட்ட போய் எல்லாமே வாங்கிட்டு வன்ட்டே வாங்கினுந்து வச்சு ட குடுத்த இந்தேன்ல நானு வாங்கி குடுத்தேன்ல அவுங்ககிட்ட போய்டு கலெக்ட் பண்ட்டு வாங்கிட்டு வந்து ஏன்டே வெச்சிருக்கே இதுவே நம்பளே போட முன்சுதுனா வந்து நம்ம வேர அட்ரஸ்க்கு சேஞ் பண்ணிருக்க முடியு அவுங்க போட்றதுன்றதுனால நம்மளால சேஞ்ச் பண்ண முடியில அதனால சேரி போயிட்டு வாங்கி நான் நல்லாவேல்ல நா நெனச்சே
ம் அப்றோ நா வந்து அதுல பாத்தே நா ஆ தப்பா பாத்ட போல இந்த மாரி ஏழாந்தேதி வந்துரு அப்டின்ட்டு சேரி ஐய்யயோ நம்பளால நீ எப்டி போய் வாங்க முடியு அப்டின்னு அப்புறனா பாத்தா பத்தாந் தேதி ஒம்பதா தேதி தா அப்புன்னு ஆய்ச்சு
ம்
ஆனா எனக்கு என்னது டவுட்னா நா ஃபர்ஸ்டு ஆட்ரு பண்ணது எனக்கு ஒரே நால்ல வந்துச்சு இப்ப இதுவு அதே ஹப்புலதா இருக்க போகுது அதுவேதா எடுத்துன்னு வந்து குடுக்க போது அ அதுக்கே இவ்ளோ நாள் எத்துக்குறாங்க அப்டின்னு எனக்கு ஒரு டவுட்டு
இது வந்து பேக்ரவுண் வெரிஃபை பண்ணுவாங்க ஏன்னா செக் பண்ணுவாங்க இப்போ வாங்குறதுன்னா ஒன்னுல்ல பேக் பண்ணி குடுத்துர்லா ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் அப்புன்னா அதுக்கான ரீசன் வந்து அவுங்ககிட் கிட்டயு அது செல்லர் கிட்டயு கேப்பாங்க எல்லார்கிட்டயு க்ராஸ் செக் பண்ணிட்டு அது எல்லாமே அப்ரூவ் ஆனதுக் அப் அப்றோ தானே நம்மளுக்கு இனிஷியேட் பண்ணுவாங்க டெலிவரிக்கு
ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் நா வந்து ஒண்ணு மறந்துட்ட என்னன்னா அதுக்குள்ள பட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஏர் பட்ஸ் குள்ள எக்ஸ்ட்ரா பட்ஸ் குடுப்பாங்க அது வந்து அவுங்க கிட்ட இருக்கு போல பாக்ஸ்ல இல்ல அதல்லா பெரிய ப்ராப்ளம் இருக்
து இல்ல ம் அதல்லா எது கேக் மாட்டாங்க அது எதுவும் தானே அப்டி கேட்டா கூட இல்லனா முன்கூட்டியே வாங்கி வெச்சிருங்க கேட்டாங்கன்னா குடுங்க அந்த வயர்ல்லா குடுக்க மாட்டாங்களா நறைய இதுல ஏர் வயர் குடுப்பாங்களே இதுல இல்ல
ம்ம் அது வந்து நா பாத்தே சொல்றே நான் உனக்கு அடுத்த கால்ல கூட நா அது என்னன்னு
எப்போமே எல்லா நா போன வாட்டி வாங்குன ஏர் பாட்ஸ்லயு அப்டிதா அத இதுவு குடிச்சிருந்தாங்க போன வாட்டி வாங்குன அந்த கேஜெட்லயு அப்டிதா குடுத்துருந்தாங்க ஆனா இந்த வாட்டி வந்து குடுக்க
ம் ம்